ஹலோ வணக்கோ
வணக்கங்க நல்லா இருக்கீங்ளா?
நல்லா இருக்கேங்க, நீங்க என்ன பண்றீங்க?
நா என்னங்க இப்பத்தா குளிச்சுட்டு வந்தேங்க
சேரிங்க
நீங்க என்ன பண்றீங்க?
நாங்க ஊருக் கெளம்பிட்டேங்க
ஊருக் போறீங்களா?
அதுதா நீங்க தான ஊருக் போம்போது ஃபோன் பண்ண சொன்னீங்க அதனாலதா இப்ப ஃபோன் அடிச்சனே
அப்டிங்ளா
ஆமா ஆமாங்க
சேரி சேரி இப்பதா கெளம்புறீங்ளா, போயிட்ருக்கிங்ளா சேரி சேரி காய்ச்சல்லா பரவால்லீல்லங்க
ஆ, காய்ச்சல் பரவாயில்லைங்க லேசா ஆ அவரும் நல்லா இருக்குறாருங்க லேசா அவருக்கு இன்னு இருமல் இருக்கு, எனக்கு இன்னு லைட்டா தொண்டவலி ருக்குங்க
உங்களுக்கு இன்னு தொண்ட வலிக்குதுங்ளா, சேரி மாத்திர இருக்குதுங்ளா
மாத்தர இருக்குது கம்மியா பேசுனாதான தொண்ட வலிக்காது
ஆமா ஆமாங்க நம்மனாலதா கம்மியா பேசாம இருக்க முடியலயே
ஆமா
என்னங்க பண்றது சேரி வுடுங்க எல்லா போயிரு
நீங்க என்ன பண்றீங்க
நா என்னங்க இப்பதே கட்டுதர வேலை எல்லா முடிச்சுட்டுங்க
செரிங்க
அப்பறோ அப்ப காப்பி இருந்ததுங் கா இது என்னது பலாப்பழம் இருந்ததுங்ளா
சேரிங்க
அத எங்க அம்மா எடசாங்க ஒரு நாலு பழம் சாப்ட்டுங்க அப்பறோ போய் குளிஷ்ட்டு வந்தங்க
சேரி செரிங்க
குளிச்சிட்டு வந்து உக்காங்தங்க நீங்க கூப்ட்டீங்க
சேரி அதுகிது அதிகமா சாப்ட்றாதீங்க வயித்து போக்கு ஆரம்பிச்சுரு
அப்டிங்ளா
வெயிலுக்கு ஆமாங்க
அட சேரி செரிங்க இல்ல இல்லங்க கம்மியா ஒரு நாலஞ்சுதா சாப்டேனுங்க
சேரி சேரிங்க அம்மா என்ன பண்றாங்க
அதென்ன கட்லு போட்டு படுத் தூங்கிருச்சுங்க
சேரி சேரி இன்னக்கி என்ன சாப்பாடுங்க
இன்னக்கி பாத்தீங்கன்னா பருப்பு கொழம்புங்க
ஆ
அப்பறோ கேரட் பொரியலுங்க
சேரி சேரிங்க பரவால்ல நல்ல சமையல் நல்ல சமையல்
நல்ல சமயல் அங்க என்ன செ நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க செஞ்சீங்களா மாமியார் செஞ்சாங்களா
நா தா செஞ்சேங்க ரசம் வச்சேங்க
ஆ
அப்பறோ நேத்து பொழுதோட எங்க அண்ணே வீட்லருந்து எல்லா வந்தாங்க
ம்
அப்ப காலான் கிரேவி வச்சங்க
ஆ அத ஊத்திட்டீங்க காத்தாலயுமே
காலேல அதுவு ரசோ தயிருங்க
சூப்பருங்க ஆ
அவ்ளோதாங்க
சேரி சேரி சேரிங்க மாடுக்கு சீம்பால் சாப்ட்டீங்களாங்க
ஆ சாப்ட்டங்க
சேரி நல்லா இருந்ததுங்ளா
ஆ நல்லா இருந்ததுங்க நீங்க தா அப்றோ வரலையே அதுக்கப்பறோ
ஆ ஆமாங்க ஏ நீங் வந் நீங்க வந்தீங்ன்னா வந்து குடுத்துட்டு போறது
நானு எங்கங்க வந்தே
அட நீங்க அதுக்கப்பறோ வரலீங்களா
அதுக்கப்பறோ வல்ல இன்னக்கி காலேலதா போனங்க கடைக்கு போயிட்டு
ஆ
பாத்துட்டு அப்டியே ரிட்டன் வந்துட்டேங்க
சேரி சேரி சேரிங்க இப்ப எங்க போயிட்டு இருக்குறீங்க
இப்போ கரூர் கிட்ட போயிட்டேங்க
சேரி சேரி சேரிங்க அ ஒன்னு பிரச்சன இல்ல இல்லையே ட்ரை பண்றதுல டயர்டெல்லா இல்லைலங்க
ஆ அதெல்லா இல்லலைங்க இப்பதா எங்க அக்காட்ட பேசுனங்க
என்ன பேசுனீங்க
அது ர ப பரம்பர ரகசியம்ங்க
அதா செரியா போச்சுங்க இருந்தாலு உங்களுக்கு இந்த வாய் மட்டு
ஆமா இல்லைங்க சும்மாப் பேசிட்ருந்தே கால் வலி எப்டி இக்குது நா ஊருக்கு கெளம்பிட்டன் சொல்றதுக்கு கூப்ட்டங்க
ஆ ஹ சேரி சேரிங்க
அப்றோ கால் வலி பரவால்ல அப்டின்னாங்க
சேரி சேரி அவீகளுக்கெல்லா கால்வலி பரவால்லைங்க அவீகலா டெய்லி கெளம்பிட்றாங்க வேலைக்குங்க
அதா அப்ற பாத்துக்கறக்கு நீங்க இருக்குறீங்லே பாருங்க
அதே அஸ்டன்ட் அஸ்டன்டு பாத்துக்கறக்கு இருக்கனால அவி கெளம்பிட்றாங்க
ஆ அதுதா அதா இன்ன பத்து நாள் இருக்குதுங் ஆ பரவால்லைங்க எல்லாருக்கு பரவால்லே ஆ அவிங்க ஒரு ஊசி போட்டாங்க அப்பற நானு எங் வீட்டுக்காரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஊசி போட்டோங்க
நீங்ளே அவிகளுக்கு போட்டு வுட்டீங்ளா
நாங்க அவிங்களுக்கு போட்லைங்க எங்களுக்கு போய் போட்டுக்கிட்டு வந்தோ
உங்களுக்கு போய் போட்டு வந்தீங்ளா சேரி சேரி சேரிங்க சேரி சேரி சேரிங்க
பூரிங்கயா
கல்லூரிக்கே நாப்பது நாள் இருக்குதுங்க இன்ன கல்லூரி போறக்கால் நா ஒரு வழி ஆயிருவனாட்டு இருக்குதுங்க
பரவால்ல பரவால்ல இங்கயே நல்லா வேலையெல்லா செஞ்சு வளவுங்க அப்றோ அடுத்த பேட்ச் வர் ரும்போது வந்துரணு லீவுக்கு
கிழிஞ்சதுங்க
என்ன கிழிஞ்சது
கல்லூரி போறதபுட்டு இந்த கடுத்தரைய கூட்டிட்டே இருக்க சொல்றீங்ளா
உங்களே கல்லூரி போறதவுட்டுட்டு கூட்ட சொல்லைங்க
லீவெல்லா வராதுங்க ஒரு வர்ஷ எங் காலேஜு லீவே கெடையாதுன்டாங்க
அது கல்லூரியே அல்லங்க அப்போ
ஆமா கல்லூரியே இல்லைங்க அவிகளே அப்டியே பாத்து ரெண்டு மூணு நாள் வுட்டா கூட நா வரமாட்னுங்க
ஆ அது எதோ சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாரி இருக்குது
அப்டிதே இருக்க மாட்ருக்குது போனா போனாதே தெரியு
அ அதெல்லா நல்லாத்தா இருக்கீங்க அப்ற‌ எதோ உங்களுக்கு தா உங்க பெரிமா புள்ள ஒன்னு அங்க இருக்குதுல்லங்க அப்பற என்னங்க
யாருங்க
அதா உங்க அக்கா ஒரு ஒருத்தங்க இருக்குறாங்க இல்லங்க
ஆட ஆமா உங்க தங்கச்சி தானங்க
எங்க தங்கச்சி இல்லைங்க உங்க அக்காங்க
என் ரத்தவங்க
நீங்க ரத்தந்தா என்ன பண்றதுங்க
அத நீ அப்டி சொல்லோன்னு நீங்க என்ன பொசுக்குன்னு இப்டி சொல்லி போட்டீங்க
அது சொன்னாலு சொல்லினாலு அப்ற எ உடன் பிறந்தவதாங்க என்ன பண்றது
ஆ நீங்க மொதல்லே சொல்லும் போது அப்டி சொல்லணுங்க
ம் எங்கைங்க ஒரு சின்ன ஒரு செய்தி அம்ச்சா கூட திருப்பி பதில் வர்றதுக்கு பல மணி நேரங்கள் ஆயிடுதுங்க
அப்படிங்களா ஆ
அப்புறோ நானா புரிஞ்சுக்கற்து ஆ வ இல்ல அப்றோ நானா புரிஞ்சுக்கிறதுங்க அங்க வேற பக்க இங்க இது பிஸியா இருப்பாங்கன்னு அப்ப சேரினு உட்டறது
அதுகளுக்கு அதுகெலுக்கெல்லா ரொம்ப பிஸிங்க நறைய வேலை இருக்கு
ஆமாங்க
ஆமாங்க மரு
லீவுக்கு இது வந்தாங்களான்னு கேக்குறக்கு பண்ணங்க இல்ல இல்லிங்க இப்ப தெளிவாத்தா கேக்குதுங்க
எனக்கு தெளிவாதா கேக்குதுங்க
உங்களுக்கு தெளிவா கேக்குதுங்களா சேரிங்க
அத நா பேசுறது கொஞ்சோ லேட்டா உங்களுக்கு கேக்குதுங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப் புடிச்சட்டு வந்துருக்குங்க
கல்லூரி போனீங்களே யார் யா கல்லூரி கல்லூரியில
கல்லூரி அது எங்க ஸ்கூல்ல இருந்து எட்டு பேர் வராங்க எட்டு பேர் போறாங்க ஒட்டுக்கா
அப்புறோ என்னங்க உங்களுக்கு அங்க கவல போம் போதே கேங் ஃபார்ம் பண்ணிட் போறீங்க அதா எட்டு பேரு ஃப்ரெண்ட்சுங்களா
ஆமாங்க ஒரு நாலு அஞ் சு வந்து பாத்தீங்கன்னா வேற கிளாஸ்ங்க இருதாலு தெரியுமுங்க
எல்லா அப்ற விடுதில ஒன்னா இருந்திருப்பீங்க
விடுதியில நானு இன்னு பைய மட்டு விடுங்க இருந்தாங்க ரெண்டு பேர் மட்டுதா விடுந்தீல
இப்ப அவிங்கல்லா அங்க கல்லூரில விடுதியில சேர்றாங்களா இல்ல வெளியில வீடு எடுத்து தங்கறாங்களா
வீடு எடுத் தங்கறளா லேஸ் இந்திருக்கிறாங்க நானு இன்னொரு பைய மட்டு உள்ள எடுத்துருக்கறங்க மத்தவுங்க எல்லா இருக்கிற
சேரி சேரிங்க அப்றோ நீங்களு இன்னு ஒரு ஒரு வருஷம் போனா அப்புறோ வெளியில ஏதாவது பசங்கோட சேந்து எடுத்துக்கலா
ஆமா ஆமாங்க அப்படித்தா ஏதாவது எடுத்துக்கணுங்க சரி மொத வருசோ ஏதாவது புதுசா எடு புது எடமா இருக்குதுங்களா அதனால உள்ளேயே எடுத்துக்கிட்டங்க
சேரிங்க
சேரிங்க
ஏ நீங்க அப்றோ தொலைவுல போய் படிக்க போறீங்க பாத்து நாங்க அஞ்சு மணி ஆயிருங்க அஞ்சு அஞ்சர ஆயிருங்க இன்னிக்கு
அஞ்சு அஞ்சரை ஆயிருங்களா மத்தியான சாப்பாடு ஹோட்டல்லிங்களா
நீங்க மதியானோ ஒரு டீ மட்டு குச்சிட்டு கெளம்பிடுவங்க இப்பத்தா சாப்பிட்டு வண்டி எடுக்கறோங்க
என்ன சாப்ட்டீங்க
சாதோ ரசோ காளான் கிரேவி தயிருங்க
எட வீட்ல இருந்தே கொடு கொன்ட்டு வன்டீங்களா
இல்லைங்க இப்பதா வீட்ல இருந்தே கெளம்பி இப்பதா கரூர் கிட்டயே வந்தோ கரூர் தாண்டி
ஓ வீட்லியே சாப்பிட்டு வன்ட்டீங்ளா
ஆமாங்க
சேரி சேரி சேரிங்க எ
சேரிங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ இன்னுலிங்க இனி மேல்தா சாப்டோனு இப்பத பலா பழோ சாப்ட்டங்க நீ ஒருக்கா டி வச்சி குடிச்சிட்டு அப்றோ மூணு மணிக்குதா சாப்பாடுங்க
டீ இன்னும் பிஸ்கட் போதுங்ளா மேரி கோல்டுக்கு மாரி டீனுங்க இல்ல
ஆமாங்க இப்ப ஒண்ணு பெருசா சாப்ட்டுக்றது இல்லிங்கோ ஒரு ரெண்டு கட்டு பிஸ்கட்டோட நிறுத்திக்றதுங்க
ரெண்டு கட்டு ரொம்ப கம்மியா இருக்குதுங்க
டயட்ல இருக்றதுனால கொஞ்சோ கம்மியா சாப்புட்றதுங்க
சேரி சேரி எங்க அத்த அத்தைக்காவது டீ எல்லா தரீங்ளா
ஆ நா ஒரு டம்லர் குடிச்ச அது மூன் டம்லர் குடிச்சிருங்க
ஆ இப்பதா குடிக்றது இல்லின்னாங்க
ஐயோ அதெல்லா பொய்யுங்க அன்றா என்ன சுகம் முழுவது பொய் அதெல்லா நம்பாதீங்க
எங்க அத்தையல்லா பொய் சொல்ல மாட்டாங்க
என்னங்க நீ வேற நா மூணு டம்ளர் வச்சுன்னா ஒரு டம்ளர் குடிச்ச மீதி ரெண்டு டம்ளர் அதா அடிச்ட்டு படுத்துருக்குது
ம் அப்ப உங்க டீ அவ்ளோ டேஸ்டா இருக்குதுன்னு அர்த்தங்க
அதுவேண்ணா உண்ம தாங்க நா ஒரு சூப்பரான குக்குங்றத நா அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருப்பேனு வைங்களே
ஆ அத அத தோச உத்ரதுலயே தெரியுங்க எங்கத்தா எங்கத்த தோச ஊத்தி நீங்க பாத்தது இல்லியே எங்க அத்த தோச ஊத்தி நீங்க பா்த்தது இல்லியே
ஐயோ ஆமாங்க நம்ளயாட்டாவே ஊத்துவாங்கன்னு வைங்ளே
நம்மலையாட்டல்லா ஊத்துமா எங்க அத்த ஊத்துர தோச ஒண்ணு சாப்ட்டாலே அப்டியே வயிறு ஃபில்லா சூப்பரா இருக்குங்க நீங்க என்ன சும்மா அடுப்புகிட்ட நின்னுட்டு ஆமா அது அது நம்ம சொல்றத விடங்க ஒருத்தர் வெளியில இருக் இருக்குறாரு அவரு லீவுக்கு வந்தாருன்னா அவருட்ட கேளுங்க அவர் சொல்லுவாரு கத கதையா
ஆமாங்க அய்யய்யோ அப்படின்ருவாருங் அவரு
ம் ஃபோன் பண்ணாருங்க முந்தா நீங்க வந்துட் போன அன்னைக்கி
ஆ கூப்ட்டீங்
கூப்ட்ருந்தாங்க அப்ரோ அடுத்த நாள் ஃபோன் பண்ணி பேஸ்ன
ங்களா
கேக்குது கேக்குதுங்க அதா போன் பண்ணிந்தாங்க
ஓ ஹோ உங்ளுக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்ளா
ஆமாங்க
சேர் சேர் செரிங்க
பேசுனங்க அடுத்த நீங்க வந்துட் போனீங்களா அந்த அன்னைக்தா
சேரி சேரிங்க சேரிங்க எனக்கு ஒரு வேலை இருக்குதுங்க நா அப்றோ கூப்புட்றங்க
என்னங்க வேலை இருக்குதுங்ளா
ஆமாங்க
சேரிங்க சேர்
சேரிங்க வச்சுட்டுங்ளா
ஆ சேரிங்